ஹலோ கேக்குதா
ஹலோ
ஹலோ கிளியராருக்கா
ஹலோ
ஹலோ கேக்குதாங்க
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஹலோ
ஹலோ எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ
உ
ஹலோ எனக் கேக்து உங்களுக்கு கேக்தா
சொல்லு மா கேக்குதுகளா நா பேசுறது
ஆ எனக் கேக்குது உங்களுக்கு கேக்தா